வணக்கம் தோழி.
வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா? நல்லா இரு
ஆ ஆ ஆ செரிங்க தோழி. சிறுதானியங்கள்ல வந்து உங்களுக்கு எந்த மாரி இது புடிக்கு? இந்த மில்லட்டு இது இருக்கு பாத்தீங்களா நெறையா தோசை வகைகள் அந்த மார்லா ஒங்களுக் புடிக்குமா ஆ
அது அதல்லா வந்து பாத்தீங்கனா இப்போ இப்பொ அதெல்லா எதுவு செய்யறதில்ல ஆனா நாங்க சின்ன பிள்ளையா இருக்கம் போது பாத்தீங்கன்னா அதிகமா வந்து இந்த கம்பு வகை சோள வகை அந்த மாரி தோச தா வந்து செய்வாங்க எ நாங்க வந் து வில்லேஜு சோ கிராம பகுதினால அங் க வந்து அதிகமா அப் அந்த டைம்ல வந்து சோளம்
ம் ஆமாமா ம்
இப்ப எப்டி நெல் வந்து வந்து அதிக உற்பத்தி பண்றாங்களோ அதே மாரி நாங்க சின்ன பிள்ளையா இருக்கம்போது வந்து பாத்திங்கன்னா கிராமப்புறங்கள்ல வந்து பாத் திங்னா நெ இது சோளொ பயிர் வகைகள் சோளொ கம்பு இதெல்லா அதிகமா உற் பத்தி செய்வாங்க இப்ப வந்து அது கொஞ்சொ கொறஞ்சுருக்குது
அதுல நீங்க என்னென்ன மாரி உணவுகள் தயார் பண்ணுவீங்க
அது நாங்க வந்து சாப்டதுக்கு சாப்ட்ருக்கோ வந்து பாத்தீங்கனா சோளொ சோள இருக்கு பாத்தீங்ளா அந்த சோள வந்து தோச சோள தோ ச அதுக்கப்றம் கம்புத் தோச
ஆ
அதுக்கப்றொ எங்கம்மா ஒரு இதுல செஞ்சு குடுப்பாங்க அ து எனக்கு பேர் மட்டு அது வந் தெனை நெனை கிறே நானு அந்த தெனை வந்து பாத்தீங்கனா ஆ ஒரு அது ஒரு கல்லு மாதிரி இருக்கு அதுக்குள்ள இப்டி உள்ள போட்டுப்டி திருவுவாங்க திருகு அதுக் பேரு திருகு எதோ சொல்லுவாங்க பேரு அதெல்லா எப்போ சின்ன பிள்ளையா இருக் கம்போது அதுலா செஞ்சதா ஞாபக இல்ல அதெல்லா சோ அதுல வந்து அந்த மாவு இத திரிச்சு அத வந்து ஒரு ஸ்வீட் மாரி செஞ்சு குடுப்பாங்க
ஆ ஆ
அது ஒரு டேஸ்டாருக்கு கொஞ்சொ வெவரம் தெரியிற அந் த டைம்ல அதல்லா சாப் டது அது ஞாபக இருக்குது அதுக் கப்ற அத செஞ்சு சாப்ட்ட மாரி ஞாபகொல்ல
ம் ஏ கூழுல்லா நெறைய செய்வாங்ளே அங்கத அந்த உங்க கிராமத்து பழக வந்து கம்மங்கூழ் கேழ்வரகு கூழ் சோளத்துல இது இந் மார் நெறைய
செய்யிறாங்க இப்பயு சில பேர் செய்யிறாங்க ஆனா அதிகமா கெடையாது முன்னையல்லா பாத்தீங்னா அதிகமா இதுதா இருக் கு நம்ம வந்து இப்ப நெல் உற்பத்தி செய்ராங்கல்ல இந்த அரிசி வந்து பாத்தீங்னா இப் ப நிப்பைலா நம்ம வந்து அரிசி வந்து கடைல வந்து சி ப்பமா வாங்குறோ ஆ அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ பேக்கு கிது ப பாக்கெட்ருக்குது பத்து கிலோவுக் இருக்குது இருவத்தஞ்சு கிலோவு இருக்குது அ ம்பது கிலோவுக்கு இருக்குது ஆனா அப்பலா எனக்கு வெவரம் தெரிஞ்ச துல இருந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்ல நெல்லு வேக வச்சு நாங்க தா அரச்சுருக்குறோ
ஆ பரவால ம்
இப்ப நெல் வந்து வாங்கி அரிசியா வாங்க மாட்டோ நெல்லா வாங் கி ஆ எங்க வீ ட்ல வந்து பாத்தீங்கன்னா நைட்டே தண்ணில நாங்க ஊற வச் சுருவோ. இப்ப இந்த அண்டா பித் தள அண்டா அந்த மாரி இருக்கு பாத் தீங்களா அதெல்லா எங்க வீட்ல நெறையா இருக்கு அப்ப அந்த அண்டால எல்லா தீங்கன்னா ஆ தண்ணி ஊத்தி நெல் அத மூழ்கற வரைக்கு தண்ணி ஊத்தி ஊற வச்சிருவோ அப்படியே. ஊற வச்சுட்டு காலைல விடியக் காலைல எழுந்துரு ச்சு ஆ இது இந்த கல் இருக்குதுல்ல கல்லு கல்லு இந்த பொங்கல் வைக்கிறதுக்கல்லா கல்லு வச்சு மூணு கல்லு வச்சு அடுக்கு மாரி இ இது பண்ணுவாங்க பாத்தீங்களா? அந்த மாரி கல்லு கூட்டி வெறகு வாங்கி போட் டு நெல்லு வேகறக்குனே வெறக தனியா வாங்கி போடுவாங்க. இப்பதானே எல்லா கேஸு அது இதுன்னு வந்துருச்சு. அப்பல்லா அப்பெல்லா வந்து பாத்தீங்கன்னா வெறகடுப் பு எனக்கெல்லா வெவரந் தெரி்ஞ்சத
ம் வெறகு அடுப்புதா நல்லது ஒடம்புக்கு அது நல்லதா இருந்தது அப்ப.
ஆ அப்டியே கொஞ்ச கொஞ்சோ அப்டியே முன்னேற முன்னேற ஆ இது மண்ணென் ண அடுப்பு வந்துச்சு. அதுக்கப்புற கேஸ் வந்துருச்சு. கேஸ் வந்ததுக்கு அப்புறோ எல்லாரு நோயாளியாயி
அது உண்மதான எவ்வளொ அந்த அளவு ஒடம்பு சோம்பேறித்தனோ ஆயிருதா அ
ஆமா ஆமா அப்போ வந்து பாத்தீங்கனா வெறகு அடுப்புல விடியக்காலை லயே நெல்லு வேகவைக்கிறதுக்குனே ஒரு ஆள் வேற போட்ருப்பாங்க.
ம் ம்
போட்டு நாங்களு கொஞ்ச சப்போர்ட் பண்ணி வேக வச்சு கொண்டு போய் ஒரு எடத் துல வந்து கொட்டி ஒரு சாக்கு எல்லா போட்டு மூடி வச்சிருவாங்க. மூடி வெச்சுட்டு அதுக்கப் ப்புறோ கொண்டு போய் இந்த கா எம்டி எட இருக்கு பத் இல்ல சிமெண்ட் தர மாதிரி அந்த மாதிரி இடமா போய் பாத்து அங்க எல்லா அத நல்லா இது அது ரெண்டு மூணு நாளைக்கு அப்டியே வெயிலாண்ட நல்லா காயற மாரி கா காய வெச்சுட்டு அதுக்கப்பறோ கொண்டு போயி அ அத அரச்சு அரிசியா எடுத்துத்துட்டு வந்து சமைப்பாங்க இப்ப எல்லா டேரெக்டா போய் காசு குடுத்தம்னா அரிசி வந்துருது வீட்டுக்கு அப்பெல்லா அரிசிக்கு வந்து அரஸ் சி வராது அதுக் க்கான உழைப்பு நம்ம செய்யணு நம்ம அத நெல்ல வாங்கி அது விவசாய வந்து அவங் அவங்க வந்து பண் என்னது இந்த நட்டு வச்சு ச்சு அத பறிச்சு ஆ அதா எனக்கு தென்புல தெரியல அந்த மாரி அவங்க பண்றது அது இல்லாம நம்ம வீட்டுக்கு ரைஸ் அர் அரிசி வர்றதுக்காக அத நம்ம ஊற வச் ச்சு அ வேக வச்சு காய வச்சு அரச் ச்சு அத அரிசியாக்கி நம்ம சாப்ட்டோ இப்பயெல்லா அந்த மாரி கெடையாது அரிசி வேணுமா அந்த கடைக்கு ஒரு அஞ்சு நிம்ஷத்துல வீட்
ஆமா அந்த அரிசிய கூட எங்க தூக்கவுறாங்க அவங்களே கொண்டாந்து வெச்சர்றாங்க
ஆமா அப்பெல்லா ஒரு நம்ம வீட்டுக்கு அரிசி வேணு அப் அப்டின்னா அஞ்சு நாளாவது ஆகு கொறஞ்சது
ஆமா ஆமா அப்படிதான் இருக்கும்
ஆமா மூட்ட கணக்குல நெல்லு போட்டு வச்சுருப்பாங்க அப்டி இல்லைன்னா நெல்ல வாங்கி தி அதுக்கப்பறந்தா அத அத காணம் ப்ராசஸ் எல்லா பண்ணுவாங்க ஊற வெக்கிறது வேக வெக்கிறது காய வெக்கிறது அரைக்கிறது அரச்சதுக்கு அப்புறோ மறுபடியு கட்டனது கொட்டி ஆரவப் ப்பாங்க ஒளர வச் அதுக்கப்புறம் எடுத்து இதுல போட்டு வப்பாங்க ஒரு கொறஞ்சது அஞ்சு நாள் ஆ இப்போ நம்ம வீட்டுக்
அந்த உமியெல்லா எடுப்பாங்க தவுடு தனியா உமி தனியா இது தனியானு பிரிச்சு எடுப்பாங்க வேற யாருக் ரொம்ப அதுல வேல ஜாஸ் இதா
ஆனா இப்ப இப்பெல்லா பாத்தைங்கனா அன்னைக்கு ஒ ஒரு வீட்டுக்கு அரிசினா கொறஞ்சது அஞ்சு நாள் ஆகு கு இப்ப அரிசினா அஞ்சு நிம்ஷங் கூட ஆகாது அத எல்லாம் வேகம் அதிகரிக்க அதிகரிக்க மக்களுக்கு வந்து நோய் லா வர ஆரம்பிக்குது
ஆமா கண்டிப்பா
ந வந்து இப்
இல்ல அப்ப சுத்தமான அரிசி கெடச்சா ஞ்சு சேரி இப்ப பாருங்க எல்லா பாலிஸ் பண்ணி என்னெனமோ பண்ணி் கொடுக்குறாங்க அது என்னன்னுதான் தெரியல உம் நல்ல ஒரு சு
அதே மாதிரி அதே மாதிரி அதிகமா வந்து பாத்தீங்கன்னா அஹ் மே மேக்சிமம் எல்லா வீட்லயும் வந்து பாார்த்தீங்கன்னா நல் அரிசி சோறு அதிகமா இருக்காது
உம் ஆமா
கோழசோறு
இந்த உருண்ட உருண்டையா களி மாதிரி மாரி செஞ்சிருவாங்க அத
ஆமா அதே மாதிரி கேழ்வரகு அரைச்சு வச்சு கேழ்வரகு களி கோதுமைக்களி அப்புறம் வந்து வ இது என்னது சோளக்களி ஆஹ் கம்புக்களி அந்த மாதிரி எல்லாம் வேக வச்சு ஆமா உருட்டி அத என்
க்கு மேலே தான் இறந்து போவாங்க எந்த வியாதியுமே அவங்களுக்கு கிடையாது இயற்கையான முறையில அதெல்லாம் கிடச்சிச்சு
நல்லா சாப்பாடை வந்து வந்து அத ஆஹ ஒரு அதுக்கு பேரு என்ன அகப்பையா ஆஹ் அது அதுல எடுத்து வச்சு குளிச்ச தண்ணில ஊற வச்சு காலையிலே
ஆமா ஆமா வயிர் அன்னைக்கு ஃபுல்லா குழு குழுனு இருக்குன்னு சொல்லுவாங்க
ஆமா அதுல கொஞ்சம் தயிர் ஊத்திங்க வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வச்சுத்தான் வாங்க நல்லா இருக்கும் இப்ப வந்து பார்த்த ங்கன்னா அப்ப வந்து அரிசி ரொம்ப ரேரா இருந்துச்ச சு கம்பு சோளம் தா அதிகமா இருந் துச்சு இப்ப கம்பு சோள ரே ரா போயிருச்சு அரிசி தா அ
அதிகமாயிருச்சு இருக்குறாங்க இப்ப எல்லாமேப் ம் எதாது இந்த இதுக்கு மாறி வந்துகிட் ட்ருக்காங்களே ம் பாதி பேர் வந்து இப்ப வெள்ள சாதமே சாப்புடக் கூடாதுங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டு இப்ப இந்த மாரிதா எடுத்துக்குறாங்க அத வந்து நீங்க சொல்ற மாரி கூழா கூட எடுத்துக்கல ரொட்டி புட்டு பனியாரொ அட அ அந்த மாரி எனா செ ஒ இது இடியாப்பொ ஆப்போ இந்த மாரி செஞ்சு சாப்புட ஆரம்பிச்சுட்டாங்க இது மாரி சாப்ட்டா புள்ளைங்கல்லா சாப்டாதுன்னு இப்ப இந்த மாரி மெ ஐடியால குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க கம்புலல்லா பாருங்க புட்டு செ ஞ்சு குடுக்குறாங்க ம் எவ்ளவோ இருக்குது அது மாரி சோளத்துல பாத்தீங்கனா தோச பணியாரொ அ அதுவ் நெறையா கேழ்வரகுல பாத்தீங்கன்னா கொழுக்கட்டைலருந்து அடைலருந்து இடியாப்பத்துலெருந்து எல்லா மே அதுல வந்துருச்சு ஒன்னு கூட அதுல்ல நாம இந்த மாரி தானியங்கள் வந்து உண்மைலுமே ஒடம்புக்கு பாதுகாப்பானது ஆரோக்கியமானது என்ன இப்ப பாத்தீங்கனா முன்ன மாரி கெடையாது எல்லாருமே வந்து டாக்டர் ஆலோசன படி நீங்க வெள்ள சாதொ சாப்டாதீங்க இந்த மாரி போய் அ எடுத்துக்கோங்க அப்புடிங்குறாங்க பாத்தீங்கனா இந்த கருப்பு உளுந்து அ இந்த பச்ச பயிர்ருக்குல்ல அது கொஞ் சூண்டு அரிசி வெந்தய இத போட்டு அர ச்சு ஒடனே தோச ஊத்தி சாப்புல்லா அது ஊற வச்சு ரொம்ப நேர
கருப்ப உளுந்துன்னா இந்த கருப்ப உளுந்த ஊற வச்சு இந்த தோல உரிக்கணுமா
க்கவே வேண்டியதுல்ல கருப்பு உளுந்து அஹ் அப்புடியே ஆமா எலும்புக்கு நல்லதுன் சொல்லிட்டு எலும்புக்கு நல்லது சொல்ட்டு இப்ப அந்த மாரி கொண்டு வன்டாங்க அப்ப மெனக்கட்டு உக்காந்து கழுவி அத எடுப்போ இப்ப வந்து அதெல்லா வந் து அந்த தோல்ல தா சத்து நீங்க அதெல்லா எடுக்க கூடாது அப்புடி சாப்புடுங்கன் சொல்ல போயி டாக் ட்ருல்லா சொல்லி எல்லா இது பண் டாங்க இப்ப பாத்தீங்கன்னா எலும்புக்கு வலுங்கறனால கால்சியம் குறைபாடு இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு அந்த கருப்பு உளுந்து இந்த பச்ச பயிறு அதிகமா எடுத்துக்கறாங்க. அத வந்து பாத்தீங்கன்னா ஆ தோசைக்கி இப்ப ஒரு டம்ளர் இ துன்னா அது ஒரு டம்ளரு ஆ கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு ரெண்ட மட்டு ஊத்தி
அரிசி சேக்க வேண்டா?
அது வந்து நம்மளுக்கு வேணு வழவழப்பு தன்மையா இருக்கு இதுன்னா அது வழவழப்பு வேணா கொஞ்ச சொரசொரன்னு வேணுன்னா நம்ம ஒரு டம்ளர் அதையு சேத்துக்கலா.
ஆ
த்தவுங்க அரிசியே சாப்படக்கூடாது நம்ம டய்ட்ல இருக்கோ வெயிட் லாஸ் பண்றோ அப்டின்றாங்க வேண்ணா ஆ அரிசி சேக் க மாட்டாங்க அதுல.
ஒரு ஒரு ஒரு கிளாஸ் வந்து பாசி பயிறு அப்டின்னா ஒரு கிளாஸ் கருப்பு உளுந்து அது கா உளுந்து அப்ப ஜாஸ்தியா இருக்கும் போது தோச இந்த மாரி ஊத்துனா வருமா?
வழுவழுன்னுதா இருக்கு அதுக்குதா வந்து என்னா செய்யணு கொஞ்சோண்டு அரிசிய போட்டுக்கணு ஒரு அர டம்ளராவது போட்டுக்கணு. போட்டாதா அந்த வழவழப் புத்தன்ம இருக்காது. அதுல நீங்க வேணுன்னா கேரட்டு ஆ வெங்காயம்லா திருவி போட்டு நீங்க வந்து தோச ஊத்தி சாப்ட்டுக்கலா ஒடனே அப்பயே அரைச்சி அப்பயே ஒரு அ ஒரு மணி நேரோ ஊற வைங்க.
நானு நானு அத செய்வே எப் டினா ரெடிமேட் தோச சரி இன்னக்கி தோச வேணு இன்னக்கி மாவு எது செய்யல அப்படின்னா ஆ ஒரு கிளாஸ் ஒரு கிளாஸ் ரை அரிசினா ஒரு கிளாஸ் வந்து பாசிப் பயிறு
ம் ம்
பாசிப் பயிர் பச்சப் பயிறு
ஆமா ஆமா
ஆ அந்த பச்ச பயிறு போட்டு அத வந்து பாத்தீங்னா ஊற ஊற வச்சுட்டு அத காலைல அரைக்கும் போது கொஞ்சோ இஞ்சி பூண்டு கொஞ்ச அது போட்டா கொஞ்ச வாசமா இருக்கு. இஞ்சி பூண்டு கொஞ்ச வந்து சீரகம் கூட போடலா கொஞ்ச சோம்பு கூட போட்டா இதெல்லா போட மாட்டாங்க பட் இதெல்லா போட்டோம்னா நமக்கு சாப் படறதுக்கு கொஞ்ச டேஸ்டா இருக்கு. ஆ ஸ்மெல் இருக்கு பாக்க சாப்டறதுக்கு அதோட ஸ்மெல் இருக்கு. அதுக்காக வந்து அதெல்லா ஆட் பண்ணிக்கிறது. ஆட் பண்ணிட்டு அடகு அடைக் கி நம்ம என்னா செய்வோமா அது மாரி இதுல செய்வ நா
ஆ கண்டிப்பா கண்டிப்பா முருங்க கீரையு கேரட்டு சேத்துக்கலா வெங்காயோ கீர கேரட்டு இது மூணையுமே அதுல சும்மா திருவி போட்டு அப்டியே நீங்க ஒரு வட தோச மாரி ஊத்தி சாப்ல்லா டேஸ்ட்டா இருக்கு அது ஒடம்புக்கு உங்களுக்கு அதாவது சத்து கெடைக்குதா சத்து கெடைக்குறதில்லாம ஈ இதுவு நம்மளுக்கு எனர்ஜிதா எல்லாமே இந்த இதுல அப்பறோ இப்ப நீங்க கருப்புலுந்து இது போடுவீங்கல்ல அதுலயே பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிய வச்சுக்கிட்டு அதுல வந்து இது போடனு ஆ அ அந்த இந்த கருப்பு உளுந்து ரெண்டையும் போட்டு கஞ்சியா வச்சறணு
வெ அரிசிய வேக வெக்கிறதா ஆ
பாத்திங்களா அரிசி வெந்தயத்தியு உளுந்தையு யு ஒன்னா கழுவி வச் வச்சுரனு கருப்புளுந்து அ குக்கர்லயே வெய்ங்க வெக்கிறதா இருந்தா வச்சுட்டு ஒன்னா வேக வர்ஸ் சு அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சூண்டு பூண்டு பல் இருக்குல்ல ஒரு அஞ்சாறு பூண்டு பல்ல அதுல போட்றனு போட்டு கஞ்சி வெச்சுருங்க ஒரு ரெண்டு சவுண்டு மூணு சவுண்டு வெச்சுட்டீங்கன்னா அப்டியே கஞ்சியா வந்துரு அதுல உங்களுக்கு ருசிக்கு வேன்னா தேங்காப்பால் ஊத்திக்கலா